ஆ வணக் கம் ஆ இன்னிக்கி தலைப்பு ஆ நல்லா இருக்கன் தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே தோழி நல்லாருக்கே நல்லாருக்கே எத பத்தி என்ன தலைப்பு பத்தி பேசுலா
ஆ இனிக்கான தலைப் பு பாத்தீங்கனா நம்ப வந்து நறைய தலைப்பு நம்ப இது வரி க்கியும் பேசிருக்கோ ஆ இ எல்லா ரொம்பவு முக்கியமான தலைப்பு வந்து இயற்கைய பத்தி பேசுலாமா
கண்டிப்பா தோழி கண்டிப்பா அது வந்து என்ன சொல்றது அது ஒரு அதிசயம் அத வந்து இப்டி அத நம்மளால கற்பன கூடோ பண்ணி பாக்கணும் இது இது இப்பில்லா இருக்குமா இந்த பூ இப்டிலா இருக்குமா இந்த மரோ இப்டில்லா இருக்குமா இந்த செடி இப்டில்லா இருக்குமானு ஒவ்வொரு தடவையு நம்ள வந்து ஆச்சிரியப்படுத்திக்கிட்டே இருக்கும் அத வந்து நம்ம யோசிச்சு கூட பாக்க முடியாது இதோட தன்மை இந்த மாரி இருக் கும்மா இதோட இது இ இந்த மாரி இதோட உ அமைப்பு இந்த மாரி இருக் குமா அப்டின்ற மாரி ஒவ்வொன்னுமே வந்து ஒரு ஒரு விதமா இருக்கும் இந்த மரமாருக்கட்டும் செடியாருக்கட்டும் நறையப் பூவா இருக்கட்டும் அந்த குறிஞ்சி பூவா இருக்கட்டும் அதெல்லாமே வந்து அந்த பன்னெண்டு வருஷத் துக்கு ஒரு தடவ தா அது வருன்ற வ மாரி தா சொல்றாங்க சோ அந்த அது தா அது வரிக்கும் அது வெயிட் பண்ணுது பாத்தீங்ளா அந்த பன்டு வருஷத்கு ஒரு தடவ தா அது மலருது அதுக்குன்னு ஒரு காலோருக்கு அதுக் க்குனு ஒரு நேரோ இருக்கு அந்த நேரத்துல மட்டும் தா அது வரும் அந்த மாதிரி வந்து இயற்கையோடாப்
அமைப்பே வந்து ரொம்ப வித்தியாசமா ஆமாங்க தோழி இயற்கயோட அமைப்பு வந்து பாத்தீங்னா நம்ப வந்து கணிக்கவே முடியாது அது அது அ அதோட எல்லாமே எத் சொல்லுவாங்கல்ல இயற்கைய வந்து அ ம் அது இ ஓ இப்ப நம்ப சொல்ல போனா ஆ இப்ப செடி கொடி எப்டி உருவாச்சு அப்டின்றதே வந்து ஒரு பெரிய கத தா அத வந்துப் பாத்தீங்கனா ஒரு ஒருஒரு ஆ அப்பு பைபுள்ல இப்போ ஹின்டுல சே நம்மளோட இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொன் இதுக்னே ஒரு கத இருக்கு அந்த மாரி உதாவது
இது வந்துச்சு எதனால எப்டி உருவாச்சு அ அப்டீன்ற மாரி ஒவ்வொரு கத இருக்கு
உம் கண்டிப்பா இயற்கய வந்து எல்லாமே ஒரு அதிசய தா இல்ல நீங்க சொல்ற மாரி இந்த பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தூக்குற
அந்த அதுக்குன்னு ஒரு ஒரு காலோ இருக்கு பாருங்க
நம்ம விக்கலா அதெல்லா
ஆஹா இல்ல தோழி நா அந்த மாரி நானு அந்த மாரி பா துல எல்லா கேள்வி படுறது வேற இதுல பாக்குறதுதா இல்ல சொல்றே அந்த மாதிரி ஒவ்வொருதுக்குக்கு ஒரு காலோ இருக்கு பாத்தீங்ளா இப்ப இந்த செடினா இந்தத்தன இத்தன நாள்குள்ள வளரு இத்தன நாள்ல பூ பூக்கு கொளுந்து காய் காய்க்குன்ற மாரி அந்த ஒவ்வொரு இதுக்கு ஒரு தனித்துவோ இருக்குல்ல ஒரு ஒரு ஒரு ஒரு காயா இருக்கட்டு ஒரு செடியா இருக்கட்டு ஒரு மரமா இருக்கட்டு அது எல்லாமே வந்து வராது வேணாந் தோழி அப்ற இந்த மலய கொடஞ்சி அதுல வந்து கோயில் இருக்கதா இருக்கட்டு அந்த சிற்பங்களா இருக்கட்டு அதெல்லாமே வந்து அந்த அந்த மல எல்லா எப்டி இதாச்சுன்னே நமக்கு தெரியாது
கண்டிப்பா
அந்த பாதையா இருக்கட்டு அது வழியா அது போறதா இருக்கட்டு சோ அதெல்லாமே வந்து
சிலதெல்லாம் வந்து இயற்கையாவே வந்து அ அந்த அமஞ்சதுதான அந்த குகக்குள்ள இருக்கு
உம் அந்த கொகுக்குள்ள இருக்க கோயிலா இருக்கட்டு அதெல்லாமே வந்து அதுவா அதுவா வந்தது யார் அத போயி அத அந்த வடிவத்துல செஞ்சி வச்சி அந்த மாரிலா ஒண்ணுமே இல்ல
இந்த இந்த பாறையில கூட இந்த செடி மொளைச்சிருக்கோ பாத்தீங்களா அந்த பா அந்த அதே வந்து அந்த பாறைய வந்து வெ வெடிச்சிருக்கோ சி இதுவே இப்டி பாத்தீங்கன்னா சொல்லுவாங்களா கல்லூர வந்து என்னமோ வந் த இதுவாகும் சொல்லுவாங்கள தேயு சொல்லுவாங்க இல்ல அந்த மாதிரிதா இந்த அவ்ளோ பெரிய அந்த கடினமான அந்த பாறையில கூட அந்த ஒரு சாதாரண ஒரு செடி தா அது ஒரு பெரிய மரம் கூட கெடையாது அந்த சாதாரண ஒரு செடியே வந்து அ த வந்து ஆ அத புடிச்சிக்கிட்டு வளரு து அதோட வேர் வந்து புடிச்சிக்கிட்டு அது வளறது நால டுவுல என்ன ஆயிடுதுன்னா அதோட அந்த ஒரு ஃபோர்ஸ் தாங்க முடியாம அந்த அவ்ளோ இருக்கமான அந்த பாற கூட வெடிக்கிற அளவுக்கான இது வருது இப்ப பாத்துங்கனா இந்த ஒரு இதுக்கு எவ்ளோ இயற்கைக்கு மகிமை அதுதால்ல அது ஆ ரொம்ப வ ந்து நம்ப இப்ப நம்ம ஒரு செவுத்துலலா இந்த இந்த இது என்னாது இந்த அரச மரமா அந்த வெ வெதைகள் வந்து ஈஸியா வளர்ந்துருக்கோ அதெல்லா பாத்தீங்கன்னா நம்ப நம் ம்ப ஒரு செவுரும் ஒடைக்கிறதுக்கே நம்ப பெரிய ஒரு சுத் திலியோ இல்ல ஒரு பெரிய இத வச்சிதா நம்ம ஒடைக்கணு ஆனா இது சாதாரண ஒரு வேரு ஃபர்ஸ்ட்டு பாக்கும் போது ஒரு சின்னதா தா இருக் கோ அது அப்டே வளர-வளர அத-அத அப்டியே வெடிச்சது உள்ளுக்குள்ள அதோட இதெல்லா வச்சி வளருது து என்ன சொல்லுது எப்டியோ பட
அந்த வேர் பிடிச்சி கண்டிப்பா அந்த வேர் பிடிச்சி அத அப்டே தலச்சி வந்து அந்த மாதிரி எல்லா நெறைய இருக்குல்ல நம்ம சின்னதா ஒரு வித விதை போறோ ஓ இல்ல ஒரு மாரி ஓ காஞ்சதோ ஏதோ தோலோ அந்தமாரி ஏதாவ போடுறோம் ஆனா அது மொளைச் ச்சு வந்து அத பாக்கறதுக்கே அவ்ள அழகா இருக்கும்
அதா இருக்கும் அந்த விதையோட அந்த முளைக்கிற தன்மையே பாத்தீங்கன்னா ஒரு நம்மளுக்கே அது ஆச் ச்ம்மார்
உம் எப்படி அத்தணுக் வெரைக்குள்ள அவ்ளோ பெரிய அவ்ளோ
அது அந்த அது தண்ணியில அந்த மண்ணுல இருக்கு இப்போ அந்த மண்ணோட ஈரபதத்தில அதோட மேல இருக்கிற அந்த ஒரு கடினமான அந்த லேயர் வந்து என்னாகும் சாஃப்ட் ஆயிடுது அதுல இருந்து அது வெடிச்சு ந்து வருது பாருங்க அது எவ்ளோ கஷ்டப்பட்டிருக்கும் அது சின்ன செடி அது கிலே தொட்டாலே அவ் இப்ப வந்து நம்மளுக்கு சாஃப்டா இருக்கும் அது அந்த வெத க்குள்ள இருந்து உள்ள வெடிச்சு ஒரு இதுவா வருது இது எல்லாமே ஒரு இயற்கை என்றதே வந்து ஒரு ம் ஆச்சரியமான ஒரு விஷயம் அதுக் வந்து இன்னும் நிறைய விஷயத்துக்கு நம்மளுக்
இஷ்டமா பாத்துக்கணும்னு சொல்றாங்க பட் ஆனா அது இப்ப வந்து வர்ற வர்ற காலகட்டத்துல வந்து அது எவ்ளவு தூரத்துக்கு சாத்தியம்ன்றது தெரியல
கண்டிப்பா தெலுங்குலல்லா
இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருக்கோம் ரோடு போடுறோம் உம் அந்த மாதிரி வந்து எல்லாமே மாறிடுச்சுல ரோடு வருதுன்றாங்க வீடு வருது நல்லமா இருதுன்றாங்க அந்த மாதிரி வந்து எல்லாமே கொஞ்சம் சுருங்கிக்கிட்டே வருதுல்ல இயற்கைய கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுட்டே இருக்கல
இயற்கை ஆஹ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு இருக்கோம் இயற்கையுமே வந்து நம்மளுக்கு இப்போ ரீசன்டா ஒரு ஒன் இயர் பேக்லாம் அந்த நிலசரிவெல்லாம் நடந்துச்சுல்ல அந்த பகுதியில அதெல்லாமே வந்து அப்படி எவ்ளோ ஒரு அது அந்த அந்த நிலசரி இது ஆகும் அப்படின்னு அந்த தெரியுது ஆனா அந்த மழையோட அடிவாரத்த க்கா அதுல எவ்வளோ பேர் வந்து இருந்திருக்காங்க பாருங்களே அது அது அதனால இதான அந்த ஒரு ஏதோ ஒரு அந்த நிலவு சரி மரங்கள இதெல்லா மனுஷ வந்து அந்த அஹ எப்படி சொல்றது அந்த நிலச்சரிவு உள்ள இடத்துல எல்லா எப்பிடி இருக்கும்னா அந்த மரங்கள் தா வந்து அதுக்கு பாதுகாப்பு இந்த மரங்கள் தா என்ன பண்ணும்னா அந்த மண்ண வந்து இரு பக்கமா வச்சிருப்போ மரங்கள் எல்லா அந்த இடத்துல இருந்து எடுத்து அழிச்சிருந்தனால என்ன ஆயிடுதுன்னா அதோட மண்ணோட இது வந்து சாஃப்ட ஆயிடுது அதோட வழித்தட எல்ல எல்லாமே நம்ம மாத்தி அமைக்கிறதுனாலதா அந்து ஒரு பெரிய அந்த ஒரு இதுவே சரிஞ்சு ஒரு மலையே சரிஞ்சு எவ்ளோ கிராமங்கள் வந்து நிறைய பேர் இறந்துட்டாங்கல்ல மண்ணுக்குள்ளேயே வீடெல்லா போயிருச்சு உம் அதெல்லா பாக்குறப்ப நம்மளுக்கே ஒரு பயமா இருக்குல்ல
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா தோழி அந்த மாரி வந்து சில இதெல்லா நம்ம கேட்கு போதோ பார்க்கு போதோதா நமக்கு தெரியுது அந்த இயற்கையோட நம்ம மகத்துவமே நம்ம வந்து இப்படிதா இருக்கணு அந்த மர வளகணுனா ஒரோரு வீட்டிலேயே மர வளர்க்கணு செடி வளர்க்கணும்னா அது கண்டிப்பா பண்ணி ஆகுனு பண்ணாதா நமக்கு அப்புற அவர தலைமுறைக்காவது நா சுத்தமான காத்தா இருக்கட்டு இல்ல ஒரு பாதுகாப்பா இருக்கு கட்டு அந்த மாரி எல்லா இருக்கு அவுங்க அது இது பண்ணாம நம்ம பாதுகா நம்ம இப்ப குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறதே வந்து இந்த மாரி மர வைக்கணு நல்லா செடி வளர்க்கணு இந்த மாதிரி எல்லா பண்ணணு அப்பிடின்னு சொல்லி் கொடுத்தாதா அவுங்க அவுங்க பிள்ளைங்களு சொல்லிகொடுத்து இயற்கை கொஞ்சமாவது பாதுகாக்கப்படு இல்லன்னு வச்சுக்கோங்களே நம்மளோட நம்ம இதோடைய நம்ம சந்ததியோடைய முடிஞ்சிடு இல்லையா
நம்ப இதோடே வந்து பாத்தீங்கன்னா அதெல்லா அழிஞ்சிறுது இல்ல
உம் அததுதா சொல்றே பறவையுமே இப்ப நறைய பறவ இல்ல பாத்தீங்களா முன்னாடி இருக்கிறதா இருக்கட்டு அந்த குட்டிட்டி பறவையா இரு
குட்டிப்ப சிட்டுக்குருவி எல்லா நீங்க சொல்ற மாதிரி காலையில எழுந்தோடன நம்ம எழுப் அதே வ அந்த சிட்டுக்குருவிதா
ஆமா நறைய முன்னாடி எல்லா முன்னாடி எல்லா நறைய வரும் இல்ல நம்ம வீட்டு முன்னாடியே அத்தன வரும் இல்ல கிச்ச கிச்சன்னு கத்துிட்டே
கத்துக்கிட்டே இருக்கும் ஒரு இடத்துல அது நிக்கவே நிக்காது அது
ஒயர் எல்லாம் புடிச்சு ஆட்டிட்டே இருக்கும் ஒயர எல்லாம் புடிச்சு ஆட்டிக்கிட்டே இருக்கும் வரிசை ஒ வந்தோனே நாலு வந்தும்
நாலு வந்துரும் சத்தம் போட்டிட்டே இருக்கு அழகா குட்டியா ஊரு இருக்கும் அதை கையில புடிக்கணும்னு ஆசையா இருக்கும் ஆனா நம்மளால அது புடிக்கவே முடியாது இப்ப அந்த அந்த குருவி எங்கயுமே இல்ல நீங்க சொல்ல போனா நான் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த குருவிகள் இல்ல அந்த சிக்கி குடுங்க இனமே இல்லை சர்வசாதாரணப்ப காக காக்க அக்காம் நம்மளை சுத்தி இருக்கோம் அதே மாதிரி அந்த சிட்டுக்குருவி நம்மளை சுத்தி த இருக்க அதுங்கதான் அதோட இதுதான் அவ்வளோ பொதுவா இருக்கும் இப்ப அந்த ஒரு இனமும் இல்லவே இல்ல
இருக்கும் எப்பயுமே எங்க இருந்தாலுமே வந்து அந்த பறவைகளோட சத்தம் வந்து முன்னாடியெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள இருந்தாலோ வெளியில வீட்டுக்குள்ள இருந்தா கூட அவ்வளவு உள்ள இருந்தா கூட அந்த சத்தம் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கும் ல்ல நம அந்த மாதி சத்தத்துக்கு க்கவே முடியிறது இல்லையே
கண்டிப்பா இல்ல. இது எல்லாமே வந்து நம்ப எதோ ஒரு விதத்துல நம்ம இயற்கைக்கு வந்து நம்ப அழி இது பண்றதுனாலதா அழிக்கிறதுனாலதா இந்த மாதிரியான இனங்கெல்லா வந்து கொஞ்ச கொஞ்சமா வந்து நம்மளுக்கு தெரியல. இது ஆனா எடுக்கறதுக்கு எவ்ளோ வருஷங்கள் ஆயிருக்கில்ல ஆனா அது இப்பதா அதோட இத நம்ப தெரிஞ்சுக்குறோ அந்த ஒரு இனோ இல்ல அப்டின்றத இப்பதா அத ந ம்ப உணர்றோ நம்முள் கூடயே இருந்தது ஒரு
நமக்கு முன்னாடி இருக்கவங்கல்லா நமக்கு முன்னாடி இருக்கவங்கல்லா இயற்கைய வந்து அவ்ளோ பேணி காத்துட்டு வந்தாங்க. ஆனா இந்த சந்ததியில வந்து அத வந்து நம்மளால பேணி காக்கவே முடியல. முன்னாடி இருக்கவங்கல்லா வந்து அவ்ளோ பத்தரமா பாத்துட்டு வந்தாங்க இல்லையா எல்லாருக்கு எல்லாரு வீட்லயு தோட்டோ இருக்கு எல்லாருமே தோட்டத்த தோட் வெச்சிருப்பாங்க மரோ வச்சிருப்பாங்க வயல் வச்சிருப்பாங்க இப்ப யாரு அந்த மாரி இருக்கா? இந்த மாரி இப்ப யாரு இது பண்றது இல்லைல்ல எல்லா எடமா வாங்கறாங்க பிளாட் போடறாங்க அந்த மாதிரி மாறிருச்சு எல்லாரு தோட்டமா வச்சிருக்கணுன்னு யாரு இப்ப நெனைக்கிறது இல்லைலா
தோட்டோ வைக்கிறதுக்கா
டோ பம்பு செட்டு அந்த ஆ தோட்டோ இல்லாதவங்களே இருக்க மாட்டாங்க எல்லா வயல் வச்சிருப்பாங்க ஏக்கர் வச்சிரு ப்பாங்க அந்த மாரி
ம் வீட சுத்தி வெறூ செடிங்களாதா இருக்கு மரமோ வேப்ப மரோன்றது வந்து பாத் தீங்கன்னா ஆ ஒரு எ எனக்கு தெரிஞ்சு இந்த வேப்பமரத்தை ஒரு சாமியா உருவமா நம் ம ம் பண்றதே வந்து அந்த மரோ அழி க்கக்கூடாதுன்னு இரு க்குமோ அதனாலதா அவுங்க வச்சிருந்திருக்கலா காத் து நல்ல காத்து வரு இந்த மரத்த நம்ம வெ ட்டக்கூடாது மனுஷங்கள ஒரு பயம்புடுத்தி வைக்கணுன்தா வேப்ப மரத்த வந்து சாமி உருவோ இருக்குன்னு சொல்லி அத வெட் டக்கூ வெட்டக்கூடாத அளவுக்கு நம்பள இது பண்ணி வச்சிருக்கிறாங்கல்ல ஆலமரோ அரசமரோ இதெல்லாமே அதுதான அந்த மர த்த சுத்தி வரதே வந்து அது ஆக்சிஜன் கன் டென்ட் அதிகமா இருக்கு அ ஒடம்புக்கு நல்லதுன்தா அதெல்லா நம்ப அது க்காகதா அதெல்லா நம்பள ஒரு எதோ தெய்வத்தோட ஒரு இதா
இதா சொல்லி ம் நம்ம அத வந்து பாதுகாக்கணு அப்டிலா பண்ணக்கூடாது அப்டின்ற மாரி சொல்லி சொல்லி இப்ப வரைக்கு அந்த மரங்கள் மட்டுந்தான இருக்கு முன்னாடி இருந்த வேற நெறைய ம ரங்கள் இல்லையல்ல இந்த மாரி ஒரு ரெண்டு நாலு மரங்கள் தான இருக்கு
கோவில்லன்னு பாத்தீங்கன்னா இந்த அரச மரோ இல்லாம இருக்கவே இருக்காது அதுல பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமோ எல்லா வெச்சு நூல சு த்தி ஏ அதை வெட்டாம பாத்துப்பாங்க. ஆனா அந்த மரங்களு அவ்ளோ பெருசா இருக்கு அவ்ளோ நெழலா இருக்கு அந்த மரத்து நெழல்ல உக்கார்றதே பாத் த்தீங்கனா அவ்ளோ நல்லா இருக்கு சிலுசிலுன்னு காத்தடிக்கு இப்பிட இருந்தா இயற்கைய எல்லா இப்போ வந்து அதோ ந்த உருவோ வந்து மாறிட்டு போயிட்டே இரு க்குது
கண்டிப்பா இப்ப ரொம்ப ஃபுல்லா அப்டியே ஏர் பொல்யூஷன் அது வாட்டர் பொல்யூஷன் அது இதுன்னு எல்லா அப்டியே பொல்யூட் ஆகி போயிருச்சு
ஆமாங்க தோழி ஆ
நல்லது தோழி. நம்ம இவ்ள தூரோ ஆமா நம்மளோட நேரோ முடிஞ்சிருச்சு நம்ம இன்னொரு அழைப்புல பேசலா நல்ல நன்றி தோழி நன்றி.